ஹலோ
ஆ வணக்கம் சகோதரி மதிய வணக்கம்
மதிய வணக்கோம்
என்ன பண்றீங்க சகோதிரி
ஒண்ணு பண்லைங்க சாப்டாச்சுங்க படுதாச்சுங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
நீங்க
நா இனமேல் தா சகோதரி சாப்பண்ணு தம்பி தூங்கிட்டுருக்கானா அவே எழுந்ததுக்கப்ரோ அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அப்ரோ நானு சாப் டுக்களான்ட்ருக்க சகோதிரி
சேரி சேரி சேரி
ம் வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா
ம் முடிச்சாச்சு
எதோ சாப்டுட்டே இருப்பீங்க போல
இல்ல எழந்த வட இது என்ன சொல்லுவாங்க எழந்த வடன்னு சொல்லுவாங்கல்ல பாக்கெட்ல இருக்குல ஆ முந்தா நேத்து ஒரு பங்ஷன் போயிருந்தந்த கோயில்ல வித்துச்சு பத்ரகாளியம்மன் கோயில மேட்டு பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் அந்த கோயில வித்துச்சு சேரி ரொம்ப நாளாச்சு அப்டின்னு சொல்லிட்டு வாய்ன்டு வந்தே
ஓ மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில நீங்க எந்த மேட்டு ஊட்டி பக்கத்துல இருக்குற மேட்டுப்பாளைய சொல்றீங்களா இல்ல இங்க சிரி ஓ சரிங்க சரிங்க சகோதரி
ம் ஒரு கெடா வெட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோ காது குத்துக்கு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அங்க எல்லா மண்டபமா இருந்துச்சு லேட்டா தா போனோ பட் அங்க வந்து ஃபங்க்ஷன் மா ஃபங்க்ஷன பாத்துட்டு செரி அ கோயில் சாமி கும் டு வர்லான்ட்டு போனோ அப்டியே வாக்கபல் தா அப்டியே வாக்கபல்ல போயி ட்டு ஆக்சுவலி சாமி கும்புடாதுக்கு முன்னாடி அந்த அங்க ஒரு ஆறு ஓடுது அதுல போய் கால் நெனச்சிட்டு அப்புறமா சாமி கும்புடணுமா நாங்க சாமி கும்டுட்டு அப்புறமா கால் நெனச்சோ எங்களுக்கு தெரியவே இல்ல
ஓ செ ஆனா சாமி கும்ட்டுட்டு கால் இந்த மாரி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கால் நெனைக்கிறது ஒன்னு பிரச்சன கெடையா தெரியாம தானே பண்ணீங்க
ஆமா ஆமா ஆமா ஆ நெறைய பேர் அங்க குளிச்சு ட்டு இருந்தாங்க கால் நெனச்சிட்டு அப்டிதா போகணு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது தெரியாமதா போயிட்டு வந்தோ
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆ அப்புறோ அப்டியே லா டைம் இருந்துச்சா அவங்க ஃபங்க்ஷனுக்கு சாப்புடுறக்கு லேட் ஆகு அப்டின்னு சொன்னாங்களா அப்டியே கோயில்ல சுத்தி அப்டியே ரோமிங் பண்ணிட்டு இருந்தோ சும்மா வளையலு பொட்டு இந்த மாரி பாத்துட்டு தம்பி வெளையாட்டு சாமாண பாத்துட்டு இருந்தா அப்பதா இந்த எலந்த வட இருந்துச்சு எலந்த பொடி சின்ன வயசுல சாப்ட்டதா
எலந்த பொடிங்களா இல்ல எலந்த கா எலந்த வட சொல்றீங்களா
எலந்த வட சொல்றே எலந்த பொடியு வாங்கி வெச்சிருக்கே அது ரெண்டையு ரொம்ப நாள் ஆச்சு டேஸ்ட் ப சின்ன வயசுல சாப் டதா சேரி சாப்ட்டு பாப்போ அப்டின்னு சொல்லி ட்டு வாங்குனே ரொம்ப நாள் ஆச்சு சாப் டு அப்டின்னு சொல்லிட்டு பொடி சாப்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சின்ன வயசுல ஆ ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கும் போது அப்போ வாங்கி சாப்ட்டுருக்கே ஆக்சுலி அப் போல எவ்வளவோ பைசா வரு செம்ம டேஸ்ட்டியா இருக்கு அது
ஆமா சகோதரி அந்த பொடி சாப்ட்டு அந்த பொடி அது இல்லாம சொ வெறி கையில் போட்டு நல்லா கொஞ்சோ லிக் பண்ணி சாப்டமோமே சூப்பரா இருக்கு
சூப்பரா இருக்கு அந்த மா அதுதா ரொம்ப நாள் ஆச்சு செரி சாப்ட்டு வந்துருவோ ஒ வருஷோ ஆச்சு ரொம்போ நாள் இல்ல ரொம்போ வருஷோ ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு வாங்குனே பொடி சாப்புட்ல எலுந்த வட மட்டு தா சாப்புடுவே ஒன்னு தா வாங்குனே யாருமே சாப்புட மாட்டாங்க வீட்ல நா ம ட்டு தா
ஓ சரிங்க சரிங்க சகோதரி ஆனா நல்லா இருக்கு அந்த மாரி ஒரு அதெல்லா வந்து ஒரு நம்ம ஒரு முக்கியமான எடத்துல ரொம்ப வருஷோ சாப்புடாத ஒரு பொருள் சின்ன வயசுல வந்து ஆசப்பட்டதுல்லா இப்ப சாப்புடும் போது ஒரு மாரி நல்ல ஹாப்
ஹாப்பியா ஆமா டேஸ்ட்டு நல்லா இருக்கு லைட்டா கார லைட்டா இனிப்பு ம் அது நல்லா இருக்கு ஒரு மாதிரி அதுனால எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அதா சாப்ட்டுட்டுச்சந்தே
செரிங்க செரிங்க சகோதரி வேல எல்லா முடிச்ட்டீங்களா தம்பி என்ன பண்றா இன்னைக்கு லீவு தானே அவனுக்கு டிவி பாக்குறானா இல்ல தூங்கிட்டு இருக்கானா
இல்ல இல்ல பைய பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையான்டிடுட்ருக்கா
இப்போ அவுங்களுக்கு லீவு விட்டாலே அவ்ளோ தா சகோதரி விளையாட ஆரம்மிச்சிருவாங்க மூண் நாள் வரைக்கு விளையாண்டுட்டே தா இருப்பாங்க
ஆமாம்மா ப்ராஜெக்ட் இருக்குது ஹோம் ஒர்க் இருக்குது அதெல்லா முடிக்கனுலா ஏம் இல்லைங்க இப்ப வெளையாட்டுதா முக்கியமானட்டு ஒக்காந்துட்ருக்காங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க எங்கயு வெளிய போகலைங்ளா ஈவ்னிங் டைம் எங்கேயாவ்து
இல்ல இல்ல இல்லைங்க ஆ இதுக்கு மார்க்கெட்டுக்கு தா போகோணு மார்க்கெட் தா போகோணு ஆக்சுவலி ஃப்ரை டேல தா போயிட்ருந்தோ அது வந்துட்டு அவருக்கு ஒர்க் இருக்கிறதுனால இப்ப மறுபடி சாட்டர்டேஸ்ல போக ஆரம்மிச்சுட்டோ சந்தே சந்தேனு போடுவாங்க நாங்க வீக்லி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோ ஆக்சுவலி இது பெரிய சந்த ஆ கோயம்புத்தூர்லயே பெரிய சந்த அப்டின் சொல்லுவாங்க அந்த சந்தைக்கு ஆ என் ஃப்ரைடே தா போடுவாங்க இன்னைக்கு ஃப்ரைடே ஆ ஆக்
டவுன் ஹாழுங்ளா சகோதரி
இல்ல இல்ல இல்ல அரசுன் சொல்லுவாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ ஆ பெரிய சந்த அங்கதா போயட்ருந்தோ அப்பற அவர் ஒர்க் இருக்கிறதுனால அதையு ஸ்டாப் பண்ணிட் ட்டு அப்றோ சாட்டர்டே சாட்டர்டே போக ஆரம்மிச்ட்டோ அதா யோசகச்சுட்டு இருக்கே நானே இப்போ
டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கனா உங்களுக்குமே கொஞ்ச ஃப்ரீயா போயிருல்ல
ஆ ஆமாம்மா பட் அ எப்பவுமே ஃப்ரைடே தா எனக்கு அங்க போகதா ஃப்ரைடே போகதா புடிக்கு பட்டு அவரு வந்தா அவரு வந்து நா வந்தாதா போகணு அங்க கொஞ்ச இருட்டா இருக்குமா கொஞ்ச டூ குத் த்ரீ கிலோமீட்டரு அதனால கார்ல தா போகோணு அப்டின் பாங்க நா டூ வீலர்ல நா போயிட்டு வந்துறேன் சொன்னா கேக்கவே மாட்டாங்க இல்ல இருட்ல நா அனுப்ப மாட் டே அப்டின் சொல்ட்டு அவ்ங்க எரலியாவு போட மாட்டாங்க ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு தா எடுத்து வேப்பாங்க ஆக்சுவலி ஆ ஏர்லியாவு போட மாட்டாங்க நா போனன்னா அந்த ந்த பேக்க வச்ட்டு
சகோதரி கேக்குதுங்ளா
ஹலோ
ஆ சொல்லுங்க சகோதரி
ஆ ஆ போனோன ஏ அப்றோ நா வ டூ வீலர்ல ரெண்டு வ ரெண்டு பேக் வச்சு நீங்க வர முடியாது நானு வரே அப்டின்னு சொல்லி நிப்பாங்க அதனால தா சேரி வர் க்கு விட்டுட்டு அவுங்கள இது பண்ண கூடாது அப்டின் சொல்லிட்டு நா சாட்டர்டே சாட்டர்டே போய்கிறது
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம்
நீங்க எந்த மாரி வெஜிடபிள்ஸ்லா நீங்க அதிக வந்து வாங்கிட்டு வருவீங்க எப்பயுமே சந்தைக்கு போனம்னா ரொட்டீனா வாங்குற ஒரே வெஜிடபிள்ஸ் பாத்தீங்னா இந்த முருங்கக்கா கேரட்டு பீன்ஸு உருளக்கெழங்கு பீட்ரூட்டு காளிஃப் ஃபிளவரு அந்த மாரி தா நா வாங்கு நீங்க எந்த மாரி உணவுலா நீங்க அதிக எந்த மாரி காய்கறி நீங்க அதிக வாங்குவீங்க
வ ஆக்சுவலி வந்துட்டு எ பையனுக்கு கிரீன் கலர் இருக்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே புடிக்காது
எல்லாத்து எல்லா காய்கறியு பச்சய தானே இருக்கு அப்ப எந்த காய்கறியுந்தா உங்க பையக்கு புடிக்காமத்தா போகு
டு பீன்ஸு பீட்ரூட்டு அ முருங்கக்கா முருங்கக்கா எடுப்பே வெஜிடபிள்ஸ் ஆக்சுவலி நெறைய வாங்கி வெச்சுட்டனாலு அது அடுத்த வ அ த நெறைய போயிடுது தூக்கி வீசு காஞ்சு போயிருது தூக்கி விசுற மாரிருக்கு அத்னால கம்மியா எடுத்துட்டு வந்து அதுக்கு பத்தாம போயிடுது என்ன
கண்டிப்பா கண்டிப்பா எனக்குமே இந்த அனுபவு இருக்கு சகோதரி நானுமே பாப்பே ஒரு வார நா வந்து வாங்கிட்டன்னா சகோதரி நாங்க ரெண்டு பேரு தா இருக்கமா அப்டிங்கம்போத் நா என்ன என்ன பண்ண ரெண்டு பேருதானே இருக்கோம் அதனால வந்து என்ன பண்ணுவ பதினஞ்சு நாளைக் கு ஒரு தட வந்து வெஜிடபிள்ஸ் வாய்ங்கின இந்த வ இந்த புதன்கெழமதா அங்க புதன்லந்து செவ்வாக்கெழம இருக்கு சகோரி த எதாது இந்த வாரம் போனோம்னா அடுத்த வாரம் போவே அதுக்கு அடுத்த வாரம் போயிக்கலா மெயின் வந்து தக்காளி வெங்காய இருந்தா போது அப்டி நா நெனைப்பே நம்ம போவோ திடீர்னு பாத்தா காய்கறி தீந்து போயிரு எடையில இப்போ காய்கறி க்காக மெனக்கெட்டு போனோம்னா அ தொடர்ந்து வந்து வார வார ரொட்டீனா போற மாரியே இருக்கு சகோதரி
ம் ம்
அதா சகோதரி
அப்பறோ வெங்காய தக்காளி
வெங்காய தக்காளில்லா பாத்தீங்கன்னா சகோதரி எங்க ஊருக்கு வெளிவே எங்க எ நாங்க இருக்கிற வீட்டுக் முன்னாடி வந்து ஒருத்தங்க சேல் பண்ணுவாங்க சகோதரி ருட்டினா அவங்களே கொண்டு வந்துருவாங்கள அப்படிங்கும்போது நாங்க அவங்க கிட்டயே வாங்கிப்போ நாங்க மெயின்னா சந்தைக்கு எதுக்கு போறனா வந்து காய்கறி வாங்கறதுக்காக மட்டுந்தா சகோதரி நாங்க போறோ
ஒ ஒ
ஏனா அதெல்லா வந்து வெங்காய தக்காளில்லா தூக்கிட்டு வர முடியாது ஹஸ்பன் வந்து ப டூ வீலர்லே கூட்டிட்டு போய்டுவாரா நா வந்து தனியா போ மாட்டே நானல்லா அவருமே நானு கூட வரேன் சொல்லி ரெண்டு பேருமே தா
அதா நா சொன்ன இந்த அஞ்சு ஐட்டம் மட்டு மெயினா வாங்கிருவே அ என்னது பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு முருங்கக்கா அ முள்ளங்கி இந்துச் சினா முள்ளங்கி வாங்கிருவே கேபேஜு இது முக்கியமா வாங்க்குவ இந்த க்ரீன் கலர்ல வெண்டக் கா வந்து அவ சொ அவருக்கு வெண்டக்கா புடிக்கு இவனுக்கு வெண்டக்காவே புடிக்கவே புடிக்காது இவ எதிரினா பாத் தீனா வெண்டக்கா தா ரொம்ப முக்கியமான எதிரி இவனுக்கு ஸ் கூல்லயே வெண்டக்கா ஹர்ஷித்ன்தா பேரு வெச்சிருக்காங்க
ஒ வெண்டக்கான வெண்டக்காவுலதா வந்து அவ்ளோ நா வெண்டக்கா சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு நல்லது அப்டினு
அது தெரியு ஆக்சுவலி ஃபஸ்ட்டல என்ன ஸ்கூல்ல என்னன்னா மெனு குடுத்துருப்பாங்க இந்த மெனு தா கொண்டு வரணு அப்டீன் சொல்லிட்டு ஃபஸ்டெல்லா ரொம்ப ஸ்டிட் பண்ணிட் இருந்தாங்க ஒரு செகண்டு ஸ்டாண்டடு அப்டிங்கும் போது எல்லா மெ மெனு குடுத்திருந்தாங்க அவங்க சொல்றதுல வெண்டக்கா இருக் கு வெண்டைக்கா செஞ்சு குடுத்துடுவே புடிக்கவே புடிக்காது வாமிட் மார ப ஒரு மாரி ஒமட்டிக்கிட்டே இருப்பான்ட்டு மேமெல்லாம பேரே வெஷ் டாங்க வெண்டக்கா ஹர்ஷித் அப்டின்ட்டு அதுல அப்புறம் மறுபடி கொழந்தைங்களுக்கெல்லா கொஞ்ச யூ கேஜி எல் கேஜி எல்லா சாப்ட மாட்டேங்கிறாங்க அவுங்க சொல்ற மெனு அப்டின் ட்டு அப்புறம் மறுபடி மாத்திட் டாங்க அவுங்க என்ன விஷ் பண்றாங்ளோ அதவே எடுத்துட்டு வரட்டு அப்டின் சொல்லி விட்டுட்டாங்க அவருக்கு வெண்டக்கா புடிக்கு வெண்டக்கா புடி க்கு அப்டின் சொல்வாங்க சோ அவரு ஒவ்வொரு டைம் முடுந்திதுனா வெண்டக்கா எட்த்துக்கோ அப்டிம்பாங்க சேரின்னு வெண்டக்கா எடு துக்குவே எனக்கு வந்து பீக்கிங்கா புடிக்குங்க பீக்கிங்கா சாப்டுணு எனக்கு பீக்கிங்கா வந்துட்டு
சகோதிரி உணு இப்ப நீங்க பீக்கங்கா கடையல் மாரி பண்ணுவீங்ளா இல்ல சாம்பார்ல போடுவீங்க இல்ல நீங்க அத அப்டியே கா பொரியல் மாரி
பொரியல் பொரியல் நா மட்டுதா அது எனக்கு மட்டுந்தா யாருமே சாப்ட மாட்டாங்க அப்புறோ எனக்கு பொடலங்கா கூட்டு புடிக்கு ரொம்பா புடிக்கு அது ஒன்னொன்னுதா எடு ப்ப அதுல ஒன்னொன்னு இந்த டென் ருபீஸ்ல வப்பாங்க அதுல ஒன்னொன்னு மட்டுந்தா நா மட்டுந்தா எனக்கு மட்டுதா கள்ளப்பருப்பு போட்டு கூட்டு வப்ப செம்மையா இருக்கு ஒவ்வொரு டைம் சாப்டுவாங்க எங்க வீட்டுக்காரு சாப்டுவாரு இவள் சாப்புட மாட்டா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
சொரக்காவு புடிக்கு எனக்கு இந்த மாரியெல்லா புடிக்கு பட் அவுங்குளுக்கெல்லா புடிக்காது நா வாரத்ல எதாவ்து ஒன்னொன்னு மட்டு எடுத்துட்டு வந்த இந்த வார பீக்கிங்கா எடுத்தனா அடுத்த வாரோ சொருக்கா எடுத்துட்டு வருவ இந்த மாரி எடுத்துட்டு வந்து சாப்டுவே நானு இவுங்ள இவுங்களே
கொஞ்சோ வந்து நல்லா ஹெல்தியாதா சாப்றீங்க அவுங்க வந்து ஹெல்தியான ஃபுட்டெலா வேண்டாங்குறாங்க நீங்க ஹெல்தியான ஃபுட்டா சாப்றீங்க
உள்ளகெழங்கு ஒரு ஒரு ரெண்டு மாஸ்மா வாங்ல எப்டிதா உள்ளகெழங்கு இல்லாம இரு போ இருப்போ முடியுமா நம்மளால இருக்க முடியு அப்டின் சொல்லி ரெண்டு மாசமா வாங்குல அப்புறு இந்த மாசந் இந்த வாரந்தா ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்ட்டா மா உள்ளகெழங்கு எடும்மா எத்தன் நாளாச்சுமா எல்லாரு லெமன் ரைஸு உள்ளக்கெழங்கு போ கொண்டு வராங்கமா நீ மட்டும் லெம செய்ய மாட்டேங்கிற அப்டின்னே சொல்லிட்ருக்கா
கண்டிப்பா கண்டிப்பா அதூ சகோதரி பாத்தீங்ன்னா பசங்களுக் பாத்தீங்கனா சகோதரி அது என்னமோ தெரிலங்க தயிரு இந்த தயிர் சாதோ இந்த மாரி ஒரு ரைசுக்குலா பாத்தீங்ன்னா உருளக்கெழங்கு வருவலுங்கறது அவுங்களுக்கு காம்போவா இருக்குங்களாட்டுக்கு அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து உருளக்கெழங்குதா உருளக்கெழங்கு இந்த வாழக்கா அந்த மார்ல்லா வந்து அதிகமா கேப் பாங்க
வாழகா கூட அவனுக்கு புடிக்காது ஐயோ எங்க எங்க வீட்டு கேட்டகிரி இரு கே சாமி ஏன் கேக்குறீங்க ஒரு முட்ட புடி காது முட்ட புடிக்காது எங்க என் தய இவன் மட்டுந்தா முட்ட புடிக்காது எங்க அக்கா பசங்க என் தம்பி பசங்க அவுங்க வீட்டுபிள்ள அவுங்க அக்கா பசங்க அவ்ங் தம்பி பசங்கல்லா நல்லா சாப்டுவாங்க இந்த ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு நெய்மீன் சொல்வாங்க பாருங்க கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்பாங்க ஆனா எல்லாரு அவ்ளோ சூப்பரா சாப்டுவாங்கமா இது சூ ப்ரா இருக்குமா நெய் நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கு அப்டின் சொல்லி சாப்டுவாங்க இவன் தொடவே மாட் டா நல்லாவே இல்லமா கொழ கொழன் இருக்குதுமா அப்டின்பா அதே மாரி மட்டன் இருக்கிறுப் கொழுப்பு எல்லா சாப்டுவாங்க அவுங்கல்லா
அத அதா சேரி ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு மாரி தா கொறய நம்ம வந்து மத்தவ்ங்க பசங்க சாப்புறாங்க நம்ம என்ன வந்து ஒவ்வொரு பசங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்
எனக்கு இதா இரு க்கு ஆக்சுவலி எனக்கு என்னன்னா எனக்கு இப்போ வாங்கி குடிக்க முடியு அப்டின்னு ஒரு இது இருக்குது வாங்கி குடுக்குறோ பட் சாப்ட மாட்டிகிறா இவன் சாப்புற காலத்துல நா வாங்கி குடுக்க முடியுமோ அப்டின்னு எனக்கு ஒரு இது இருக்குது பயோ இருக்குது அப்போ வந்து ஏக் க்கமா இருக்கு இல்ல அவ சாப்டும்மா அப்பா அப்ப வந்து ஏக்கப்படும் போது நம்மனால வாங்கி குடுக் க முடியுமான ஒரு இதுதா இப்ப அந்த கொழந்தைங்கல்லா ஏங் ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே